ஹாய்ப்பா
என்ன பண்றீங்க
இப்பதான செமஸ்டர் லீவுட்டுருக்காங்க அதனால பேக் பண்ணிகிட்டுருக்க வீட்டுக்கு போனு
ம்
நீங்க என்ன பண்றீங்க
அதேதா இங்கியு செமஸ்டர் ஹாலிடே விட்டுருக்காங்க சரி எல்லாத்தையு நானும் நேத்தே பேக் பண்ணி வச்சிட்ட இன்னிக்கு ஈவினிங் பஸ்சு கெளம்பி போ வேண்டியதா வீட்டுக்கு
ஓகே ஓகே எங்க எங் டவுன் சைடா உங்க வீடு இல்லை வில்லேஜ்
இல்ல இல்லங்க ப்யார் வில்லேஜ் சைடு அது
ஓ அப்ப ஜாலியா இருப்பீங்க அங்க போனா
ஜாலியாலா இருக்க மாட்ட எப்படின்னா சோ இங்க டவுன் சைட்ஸ் சும்மா இருந்துட்டு வில்லேஜ் சைடு அங்க போய் வேல இருக்கு அதாவது அங்க போனா அப்பா அம்மா கொஞ்ச ஹெல்ப் பண்றது அந்த மாரி அப்டே போககுண்டே காலையில என்ச்சு ம்
என்னென்ன பண்ணுவீங்க
என்ன பண்ணுவே காலையில எழுந்ச்சி ஒரு நாலு மணிக்கிட்டே எந்திரிப்ப
நாலு மணிக்கு எஞ்சி என்னங்க பண்றீங்க
நாலு மணிக்கு எந்ச்சிரவங்க எங்க கிட்ட கொஞ்சோ வயக்காடு இருக்கு அங்க போய் இப்போ கரும்பு போட்ருக்கோ அதுக்கெல்லா கொஞ்சோ சூரியன் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சோ தண்ணி விட்டா டக்குன்னு தண்ணி தேங்கி நின்னுக்கு
ஆமா
அதனால சரி ஒரு நாலு மணிக்கே போய் அங்கே போய் மோட்டரு போட்டுவிட்டு நா பாட்டுக்கு ஒரு ஓரமா ஒக்காந்துப்ப அப்புறோ சைடுல கொஞ்சோ பில்லுல்லா கொஞ்சோ நறைய இருக்கு அந்த வரப்பு ஒரத்துலலா பில்லுலா கொஞ்சோ இருக்கு அதெல்லா கொஞ்சம் போய் க்ளீன் பண்ணி விடுவ க்ளீன் பண்ணுவ
சேரி சேரி நாலு மணிக்கே போறீங்க அப்ப வந்து அ நைட்டு சீக்கரமா தூங்கிருவீங்களா
எப்பம் போலதா ஒரு எட்டு மணி ஏள்ர கிட்ட தூங்கிருவ
எட்டு மணி ஏள்ரா வந்து நீங்க எப்பவு தூங்கற டைமா
ஆமா டவுன்ல வந்துட்டு நம்ம லேட்டா தா தூங்குவோ ஒம்பது மணிக்கிட்ட ஒம்பதர கிட்ட ஆயிடு பட் ஆனா கிராமத்து பக்கோல்ல எல்லார வீட்லயுமே மோஸ்ட்லி ஏழ்ற மணி எட்டு மணிக்குல்லா தூங்கிடுவாங்க அங்க நைட்டு டின்னரே சா நைட்டு சாப்பாடே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கலா சாப்ட்டு முடிச்சுருவாங்கங்க
ஓ
இங்க தா வந்துட்டு நம்ம ஏழு மணி டவுன் சைட்லலா வந்துட்டு நம்ம ஏழு மணி எட்டு மணி எட்ர வயசு சில டைம் ஒம்போது ஒன்பதர மணி கூட ஆகுது சாப்பட்றதுக்கு
ஆமா ஆமா அட ஏங்க பன்னண்டு மணி
சொல்லுங்க சொல்லுங்க
பன்னண்டு மணிக்கு கூட போய் சாப்பட்றாங்க மிட் நைட் பிரியாணி அப்டின் சொல் இப்ப ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லா போய் சாப்பட்றாங்க
ஆமா கரக்டு பட் ஆனா அங்கல்லா அப்டி இல்லங்க கரெக்டா ஆறு மணி ஆனா ஆறு மணிக்கு சாப்பாட்ல்லா ரெடியா வச்சிருப்பாங்க எங்க தாத்தால்லா கொஞ்சோ ஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களே
ஆ
அவருக்கலா கரக்டா டைமிங்கு சாப்பாடு இருக்கணுனு சொல்லுவாரு கரெக்டான டைமிங் ஆனா வன்ட்டு உக்காந்துப்பாரு சாப்பாட்டுக்கு
சேரி சேரி
அதனால கரெட்டா ஆறு மணி ஆரைக்குலா சாப்பாடு ரெடி பண்ணிருவாங்க சிலா சாப்ட்டு ஒரு ஏழு மணி வரைக்கு டி வி பாக்கற்தோ இல்ல வெளில உக்காந்து திண்ணைல உக்காந்து பேசற்தோ பேசிட்டு ஒரு ஏள்ர எட்டு மணிக்குலா போயல்லா தூங்கிருவாங்க அவுங்களுக்ல்லா ந பத்து மணி அப்டின்னாலே அதெல்லா அவுங்களுக்கு நடுராத்திரி மாதிரி
சேரி சேரி
ம் அங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே காலைல நாலு மணிக்குல்லா எந்திரிப் காலைல நாலு மணிக்லா ஏஞ்சு வெள்ல வந்து பாத்தீங்க அப்டின்னா எங்க வீட்ல எல்லா சாணி போட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்பவே எல்லா நெறைய நெறைய பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க மாடு ஓட்றவங்க மாடோடி போவாங்க ஆடு ஓட்றவங்க ஆடு ஓட்டிட்டு போவாங்க
சேரி சேரி சேரி உங்க தாத்தாவு உங்க தாத்தாவு காட்டுக்கு வருவாங்களா
இல்ல அவரு கொஞ்ச லேட்டா தா வருவாரு அவர் ஒரு ஆறு மணி அந்த மாரி தா வருவாரு
சேரி சேரி நாங்க எங்க நாங்க எங்க வீட்டு வந்து ஒரு ஒரு ஒரு ரிலேட்டிவ் மூலியமா இன்னொரு ரிலேட்டிவ் வழியா சொல்லுவோ காடுல காடுன்லா சொல்ல மாட்டா இங்கதா அவுங்களுக்கு அந்த பாஷ புரிலன்னு சொல்ட்டு காடு காடுன்னு சொல்லிட்டுருக்க அங்களா வந்து கொல்லின்தா சொல்லுவாங்க இது மாரி வயல் காட வந்து கொல்லின்தா சொல்வாங்க நீங்க எப்டி சொல்வீங்க
அங்கே கொல்லின் தாங்க சொல்வாங்க இங்க இருக்கறவங்களுக்குலா இந்த பாஷ புரிலன்னு சொல்ட்டுதா நாங்களு வயக்காடு வயக்காடுன்னு சொல்லிட்டுருப்பே
ஆ சேரி சேரி நீங்க மாடு மாடெல்லா வச்சிருக்கீங்களா ஆடு மாடு கோழி
ஆ இருக்குங்க இருக்கு இருக்கு ஒரு நாலு மாடு ஒரு அஞ்சாறு ஆடு இருக்கு கோழில்லா ஒரு நாலு ஆறு கோ நாலு அஞ்சு கோழியு என்னமோ இருக்குன்னு நெனக்கிறே
சேரி சேரி சேவலு வச்சிருக்கீங்ளா இல்ல கோழி அது மட்டுமா
கோழி மட்டுந்தா இருக்குன் நெனக்கிறேங்க சேவல்லா கெடையாது
சேரி சேரி அந்த கோழில்லா நீங்களே சாப்ட்ருவீங்களா இல்ல வித்துருவீங்ளா
வீட்டுக்கு யாராவ்து திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க இதுவே ஞாயித்துக்கெழம அ ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ல்லா வந்ட்டாங்க அப்டின்னா அத அவுங்களே ச நாங்களே சமச்சு சாப்ட்ருவோ அப்டி இல்லாத பட்சத்துல போய் கடயில குடுத்துருவோ நல்லா வளத்து கொஞ்சொ பெருசாகி கடயில கொண்டு போய் குடுத்துருவோ
ம் ஆடூ அதே மாரியா இல்ல வளத்து அத எதாவ்து ஃபெஸ்டிவலப்போ நீங்களே வித்துருவீங்ளா
ஆடு வன்ட்டு இந்த ஆமா வித்துருவோ வளத்து வித்துருவோ
கடக்கி வித்திருவீங்ளா இல்ல நீங்ளே இப்ப நா கேள்விப்பட்டவரைக்கூ பொங்கலப்போல்லா பாத்தீங்ன்னா இந்த கருணாளன்னைக்கி ஆடெல்லா அவுங்களே வளக்கறவுங்களே வெட்டி தோல்லா எடுத்து அந்த கூறு போட்டு ஒவ்வொரு ஒவ்வொருவ இப்ப நெஞ்சு பீஸ்னா நெஞ்சுல இருக்க பீஸ் வந்து எல்லாத்துக்கூ ஒரு எட்டு கூர் போட்றாங்கன்னா எட்டு பேருக்கூ அப்றோ நல்லி போட்றாங்கன்னா நல்லி எட்டு பீசு இது மாறி எட்டு எட்டா போட்டு வித்துருவாங்க எத்தன பேரு கேக்றாங்களோ அத்தன பேருக்கு வித்ருவாங்க அது வந்து கிலோ கணக்குல போட்டு அது மாறி விப்பீங்ளா இல்ல நீங்க ஆட்ட வளத்து அப்டியே மட்டு குடுத்துருவீங்ளா இந்த சந்தையில விக்கிற மாறி
நா தா சொன்னல்ல இப்போ ரிலேட்டிவ்ஸ்லா எங்க சைட்லலா வன்ட்டாங்க அப்டின்னா ஆ வீட்ல பெரிய கூட்டமே கூடிடுச்சு அப்டின்னா நாங்க என்ன பண்ணுவோனா அந்த ஆட கொண்டு போய் கடையில குடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துருவோ அதாவ்து நாங்களா அத வந்து ஆ சமச்சுத்து அது அடுத்து க்ளீன் பண்றதுக்கு கடையில குடுத்து து க்ளீன் பண்ணிப்போ க்ளீன் பண்ணி வீட்ல வாங்கிட்டு வந்து ச சமச்சு எல்லாத்துக் ஒட்டுகா சாப்பாடு போட்டுருவோ இந்த மாறிதா பன்னுவோ அப்டி இல்ல அப்டின்ற பச் ம்
ஆடுங் கோழியு ஒரே மாறிதா பண்றீங்ளா
ஆமா ஒரேமாறிதா பண்றோ
ம்
நீங்கல்லா வச்சிருக்கீங் ரிலேட்டிவ் ஒரு ரெண்டு மூணு குடும்பொ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கள
செரி செரி
நீங்களா என்ன பண்றீங்க ஆடு மாடுலா வச்சுருக்கீங்ளா
நாங்க வச்சில்லங்க எங்க எங்க அம்மாவோட அக்காவோட மாமியார் அவுங்க வந்து காடு வச்சிருக்காங்க அங்க எப்பயாவ்து ஒரு டைம் ரெண்டு டைம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் அதுமாறி மட்டுந்தா போவோ அவ்ளோக்ல்லா போமாட்டோ
ம்
எதா ஒரு ஒ ஃபங்ஷனோ என்னமோ அப்டியே ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் எதா பண்ணுவாங்க அப்டியே பாத்துருக்க அவ்ளோதா அத்தந்த கேட்டே
ஓகே ஓகேங்க ஓகே ஓகே
நாங் இங்க டவுன் சைடு தா
நீங்க மோஸ்ட்லி டவுன் சைடு தானா
ஆ டவுன் சைடுதா
ஓகே ஓகேங்க
ம்
அங்கல்லா போனீங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸா இல்ல உங்க அம்மா அதாது எப்புடி கேக்குறன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேடிவ்ஸான் கேக்குற அவுங்க
இல்ல இல்ல க்ளோஸ்லா இல்லைங்க என்னான்னா என்னா அவ்ளோ
சேரிச்சேரிக்கா ஓகே ஓகே
ம் நீங்க மாடுலா வச்சிருக்கீங்கள பால்லா வீட்டுக்கா இல்ல பூத்துல ஊத்திடுவீங்களா
அது வீட்டுக்கு ஒரு ஒரு லிட்டர்கிட்ட எடுத்து வச்சிருவோ வீட்ல பொறலா ஊத்துவாங்க கூட கொழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க
சேரி சேரி
ஆ ஆமாங்க மாமாவோட பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க அவுங்களுக்கு தயிர்னா கொஞ்சொ புடிக்குன்னு சொல்ட்டு ஒரு லிட்டர் பால்லு அதுல கொஞ்சொ த தயிர் எடுத்துட்டு மீதி காச்சிருவாங்க காலயில சாயந்தரொ இதே ரொட்டீன்தா காலையில ஒரு லிட்டர் எடுத்துச்சிருவாங்க சாயந்திரம் ஒரு லிட்டர் எடுத்துச்சிருவாங்க மீதி இருக்கிற பால்லா கொண்டு போய் சொசைட்டீல ஊத்திடுவாங்க
ம் மாடு மாடெல்லா நீங்களே காலயிலே ஓட்டிட்டு போயிருவீங்களா இல்ல தாத்தா ஆறு மணிக்கு வருவாங்கனிங்களே அப்ப அவரு ஓட்டிட்டு வருவாரா
அது அவருதா ஓட்டிட்டு வருவாரு அவரு இல்லன பாட்டி ஓட்டிட்டு வருவாங்க ஒரு அது வருவாங்க அவங்க ஒரு ஏழு எட்டு மணி கிட்ட அப்டியே மெதுவா ஓட்டிட்டு சாப்பாடுல்லா கொஞ்ச எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அப்டி இப்டி ஒரு மத்ய ஒரு பதினோரு மணி வரைக்கும் எல்லாரும் அங்கதா உக்காந்து அரட்டடிச்சிட்டு இருப்போ
அப்ப காட்ல வேலல்லா செய்ய மாட்டீங்ளா
செய்வோ அது எப்டின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டுந்தா அங்க வேல இருக்கு மத்த டைம் பாத்தா தண்ணி விட்றத தண்ணி விடுற வேல மட்டுந்தா இருக்கு
சேரி
புதுசா கரும்பு வெட்ற டைம்ல கரும்பு புதுசா நட்ற டைம்ல இல்லனா இந்த நடவு நட்ற டைம்ல
ம் ம்
அந்த மாரி ஒரு நேரத்தில மட்டுந்தா காட்ல கொஞ்ச வேல அதிகமாக இருக்கு
இது ஆ சேரி சேரி இது மட்டுந்தானா இல்ல காய்கறி வீட்டுக்கெல்லா அதெல்லா நீங்களே போட்டுப்பீங்களா இல்ல கடையில தா வாங்குவீங்களா
இல்ல அதெல்லா எங்க வீட்டுல இது என்னது ஆ கொள்லயே போட்டுக்கோ முன்னாடி கொஞ்சொ எட இருக்கு
ம்
குட்டி அதுக்குனே ஒதுக்கி வச்சிருக்கோ சும்மா ஒரு என்ன ஒரு மூணு நாலு அஞ்சு அ மூணு நாலு அஞ்சு காய் கிட்ட அந்த மாரி போட்டு வச்சிருக்கோ
ஆ காய் மட்டுமா கீரயு போட்ருக்கீங்களா
கீர வந்ட்டு எப்டினா கரும்புக்கு நடுவுல போய் நட்டு வச்சருவோ இந்த புளிச்சக்கீர சாட்ன கீர அப்டின் சொல்ட்டு கொஞ்ச க சில வகைய கீரல்லா ஆ அந்த வெத வாங்கிட்டுன்ட்டு என்ன பண்ணுவோன்னா கரும்புக்கு நடுவுல போட்டு வச்சிருவாங்க
ஆ
அதுவு அப்பப்ப யூஸ் பண்ணிப்போ
சேரி சேரி கரும்பு பெருசா வளந்துருச்சுனா எப்டி பறிச்சீபீங்க
அது அது கொஞ்சோ முன்னாடியே தான போட்டு வைக்கிறோ அது வரப்பிலயே தான போட்டு வைக்கிறோ முன்னாடியே கைக்கு எட்டுனா தூரத்துக்கு தான போட்டு வைக்கிறோ
சேரி சேரி சேரி
அதனால அது ஒண்ணு பெருசா இஷூவாக்காதுங்க போய் அப்றோ வாங்கிக்கலா சி பிச்சுக்கலா
சேரி சேரி சே பழ வகையேல்லா எது போட மாட்டீங்களா இந்த கா கொயாச் செடி
பழ வகைகள் என்ன இருக்குன்னா வாழ வாழப் பழோ அதாவது வாழை மரோ இருக்கு அண்டு நீங்க சொன்ன மாரி கொய்யாமரோ ஒண்ணு வச்சிருக்கோம் மாம்பழ மரோ மாங்கா மரோ ஒண்ணு இருக்கு
ஆ
அப்பறோ வேற என்ன எலுமிச்ச பழமரோ ஒண்ணு இருக்கு இந்த மாரிதா அது டக்குன்னு வர மாரியான மரந் தா பழங்கள் மரம் தா இருக்கு
சேரி சேரி
இந்த ட்ராகன் ஃப்ரூட்டெல்லா வச்சா டைம் எடுத்துக்குல வரதுக்கு
ஆமா ஆமா ஏ சீசன் தான
ம் அதனால இது மட்டு தா அப்பறோ மாதுளப்பழ மரோ ஒன்னு இருக்கு
சேரி சேரி சேரி ஓகேங்க போய் ரெஸ்ட்டு எடுங்க பஸ்சு வேல போணு நீங்க
ம் ஓகேங்க ஓகே நீங்களு ரெஸ்ட்டு எடுங்க பாத்து பத்தரமா ஊருக்கு போங்க பாய்
செரி பாய்